ஆ சொல்
ஆ த் ஆ தோழி நல்லார்கிங்ளா
ஆ நல்லார்க்றே நீங்க எப்டி இருக்கிறீங்க
ம் நானும் நல்லாருக்கேன் தோழி சொல்லுங்க தோழி நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் ஆச்சுங் தோழி நல்ல மாலை ம் மாலை நேரம் ஆயிடுச்சு பசங்கல்லா ஸ்கூல் வுட்டு வர டைம் ஆயிடுச்சு
ஆமாங்
ஆ இப் ஏதாது குடுக்குணு வரல குடுக்குணு ஆனா நா எதொண்ணு செஞ்சு வெக்கலங்க வந்த ஒன்னே கேப் அப்பா என்ன செஞ்சு வச்சோமா எனக் வேணு அப்டின்னு கேப்பா செர் பாத்துக்லானு வுட்டங்க
அப்டியா ஏதாச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சிர்லால
செஞ்சிருக்லாங்க நானு வேலையில இருக்கற்னால என்னாலயு வே வேலதா செஞ்சு செய்யறதுக்கு தா கரெக்டா இருக் க அதனாலதா செய்ய முடியல தேர ஆச்சு இப்ப டைம் முன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா பாத்து ஆமாய்க பிஸ்கட் இருக்குங்க அதயு குடுத்து மேனேஜ் பண்ணிக்லானு வெயிட் பண்டு சேரி நம்போ இசைய பத்தி பேச்னாங்ளா அவுங்ளுக்கு இசைனா இசைய புடிக்காதவங்க யாருமே இருக் க முடியாது இல்லியா இன்னய் இசைதா எல்லாருக்குமே எல்லா மருந்து மாதிரிங்க இசைன்றது எப்டிங் நா சொல்றேனா ஆ எப்டி சொல்றது ரொம்ப சோகமார்ந்தாலு ரொம்ப ஹாப்பியா இருந்தாலு நம்ம முதல்ல போய் பாக்கறது கேக்கறது எல்லாமே அந்த இ சைதானங்க ஆமா அந்த மியூசிக் தா அதுல ரொம்ப பெரிய இதாருக்கு ஒரு உணவு ஒரு மருந்து மாரிங்க அது எனக்கு
ஆ
ம் ஆ அப் உங்குளுக்கு ரொம்ப புடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருங்க
எதனா கேக்கல என்ன சொன்னீங்க
உங்குளுக்கு ரொம்ப புடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டங்க
எனக்கு வந்து ஏ ஆர் ரகுமான் தான்
எனக்கு யுவன் புடிக்கும் ஏ நீங்க சொன்ன மாரி ஹாரீஸ் புடிக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி அ இளையராஜா இளையராஜா பைத்தியமா இருந்தேன்
அப்படியா
ம்
எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்
அ இளையராஜா பாட்டுனாலே எதுனாலும் கேப்பங்க எனக்கு அந்த மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த சாங்கெல்லாம் கேட்டுனே இருந்தா கேட் டே இருக்கணும் போல தோணும் அ எப்படா முடியவே கூடாதுன்னல்லாம் தோணும் ஒரு சில பாட்டுல்லா இருக் குங்க அதுல யாரு மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் நான் பெருசா பாத்திருக்க மாட்டேன் அந்த லைன் ஸ் எல்லா கேட்டா அப்டியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் எனி டைம் என்னடா இந்த பாட்டுல இருக்குன்னு கூட நெனைப்பாங்க நான் பத்து வாட்டி கூட சலிக்காம ஒரு நாலஞ்சு பாட்டு எல்லாம் அந்த மாரி சலி க்காம பத்து வாட்டி வெச்சு வெச்சு வெச்சு வெச்சு கேட்டுருக்கங்க ம் ஆமா அப்டியே அது ஒரு ஒரு எப்பிடி சொல்றது ஒரு மா போத மாதிரி அப்படி ஆயிடுங்க அது அவ்ளோ புடிக்குங்க இப்போ ரீசன்டா ஒரு மூணு பாட்டு அந்த மாரி கேட்டங்க என்ன பாட்டுன்னா கண்ணு முழி காக்காமுள்ளா அந்த சாங்கு அவ்ளோ புடிக்கும் அதுல அவன் டேன் கவினோட டேன்ஸ் ஸ்டெப்பு அந்த பாட்டோட இது எல்லாமே எனக்கு அதுல என்னவோ ரொம்ப புடிச்சிருந்ததுங்க அதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு ஆமா ஆமால்லா லூப்ல போட்டு போட்டு பத்து வாட்டி இருவது வாட்டி தூக்க வரலனா அததா கேட்டுட்டு இருப்பங்க அவ்ளோ புடிக்குங்க அது அவ்ளோ இ இதுவா செஞ்சுட்டு பாத்துட்டு அப்படிதான் இருப்போங்க அந்த பாட்டு இல்லன்னா அதுவும் இந்த சமையல் கட்ல பாட்றது ரெஸ் ட்ரூம்ல பாட்றது அப்புறம் இந்த ஸ்பீக்கர் எங்க வீட்டுல ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சுங்க நல்லா கேட்டுட்டு இருந்தது சவுண்டா அது என்னாச் டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது பண்ணிட்டாங்க ஆ என்ன சொல்றது உடஞ்சு போயிடுச்சுங்க ரிப் பேராயிடுச்சு ப்ளூடூத் கனெக்ட் ஆகு டிஸ்கனெட் ஆயிடும் கனெக்ட் ஆகு டிஸ்கனெட் ஆயிடும் இதே மாரி பண்ணி டு இருந்துச்சுங்களா அப்புறம் கோ வந்து ஏ தம்பி ஒரு நாள் அத ரிப்பேர் பண்ற மாரி எடுத்துட்டு இருந்தான் அத எடுத்து இருக்கா என்னா ச்சு பாக்கலாம் பாத்துட்டு நம்ம அது செரி பண்ண முடிஞ்சா செரி பண்ணலாம் எல்லாம் செஞ்சு நோண்டி டே இருந்தானா நா என்ன பண்ணேன் இத ஏண்டா இங்க எடுத்துட்டு வந்து வெச்சேன் சொல்லி தட்டுன பாருங்க அது அந்த சார்ஜ் போட்ற எடம் போ கலண்டிட்டு வந்துருச்சு அ ஆ இதுக்கு மேல எங்க இருந்து அத ரெடி பண்றது குப்பையில போடுன் சொல்ட்டு அவன் போயே போயிட்டான் அப்றோம் அப்புறம் கொஞ்ச நாளா பொறுமைய நா எங்க வீட்ல கேட்ட என்னய வெ ஆமா
போன் போட்டு கேட்டா புடிக்குமா
எனக்கு சவுண்டா கேட்டாலு புடிக்கும் நைட் டைம்லலா ஹெட்போன் போட்டுட்டு நம்ப பாட்டு அப்டி கேட்டுனே கூட தூங்கிருவேங்க இந்த மார்லா இருந்திருக்கு ஆம் ஆனா சவுண்டா கேட்டா ரொம்ப ரொம்ப புடிக்குங்க
ஆமா அது அவ கூட அப்டியே சேத்து நாமளே பாடுவோம்
ஆமா அது கூட சேந்து பாடி கத்தி பாடுவோன் சொல்ல கூடாதுங்க பாடுறதெல்லாம் அவங்கதா படுவாங்க நாம கத்துவோம் இரு ந்தாலும் பரவால அ கத்துட்டும் அப்டின்னு நானு வுட்ருவங்க ஆ கூட சேந்து பாடிட்டு அப்டிதா இருப்பங்க என் பொண்ணு அதுக்கு மேலங்க நாந்தா பாட்டு பயி தியோ டான்ஸ் பைத்தியோ பாத்தா அவ எனக் க்கு மேல இருப்பா அம்மா இந்த பாட்டு போடுங்க இந்த பாட்டு போடுங்க நா இதுக்கு டான்ஸ் ஆடுறேன் அதுக்கு டான்ஸ் ஆடுறேன் ஒரே அமக்கள்ளந்தா பொங்கல்லப்போ நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க எல்லா தூங்க போல வா போலா இதுக்கு மேலலா டான்ஸ் வைக்க மாட்டாங்க வா போலான் கெஞ்சுறேன் ம் நகர்லிங்களே ஓ பன்னெண்டர மணிக்கு உக்காண்டு டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடிட்டு அதுல பாராட்டு வேற எல்லாரும் ஆஹா உங்க மகளா இது இவ்ளோ சூப்பரா டான்ஸ் ஆர்றா ஆ அப்டின் சொல்ட்டு ஆ ஆ என்ன இல்ல இல்ல நா வீட்ல மட்டு தாங்க தெரியாம கூட வெளிய ஆட மாட்டேங்க எனக்கு பயம் எதும் சொல்ல மாட் டாங்க இருந்தாலு நமக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் ல்லங்க அதனால நா மேக்சிமம் வெளியலா ஆட மாட்டேங்க வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டு எவ்வளவு வேணால ஆடிக்க வெளிய போய் அப்டின் நானும் எனக்கே சொல்லிக்குவேன் அந்த மாதிரி ஆடிட் கெடக்குங்க
ஆன் எங்கயாச்சு மியூசிக் நடந்துருந்தா அது அது கேட்டா நம்மளுக்கே ஆடணும் போல தோணுல
ஆமாங்க என் மகள்ல அப்டி தாங்க பண்றா மானத்தை வாங்கற யா எங்க மோல அடிச்சாலும் டிங்கு டிங்கு டிங்கனா ஆட ஆரம்பிச்சற நா சொல்லுவே அம்மா தாயே மானத்த வாங்காதம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்டின் சொல்லுவே ஆனா கூட கேட்க மாட்டாலே என்னது பொறுமயா இருக்கணுமா என்னால்லா முடியாது அப்டி சொல்லுவா அ அவளோட அவ கூட இருந்தா நமக்கு டைம் போறதே தெரியாதுங்க ஆனா மண்ட கிண்டெல்லா பிச்சுக்குங்க அம்மா ஒரு கட்டத்துக்கப்புறம் அம்மா என்னை வுட்ரு அப்டின் நாமளே அவள போய் கால விளாதகுரையா கெஞ் கெஞ்சுவோம் அந்த மாரி பண்ணிடுவா
ஆ
ம் இருந்தாலும் கொழந்தைங்கல அதனால ரொம்ப போர்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுல்ல அவங்க போட்டு விட்டுருவங்க நானு
பண்ணாம இருந்தா கூட நம்பளுக்கு ஏத மாதிரி இருக்கும் ஏன் இது பண்ணல ஏன்
பண்ண ஆமா ஆமா ஆமா இப்போ சேட்டை ல்லாம் பண்ணிட்டு திடீனு அமைதி ஆயிட்டாங்கன்னா நமக்கே டவுட் ஆயிடது நம்போ பொண்ணுதானா என்னாடா இவ அமைதியா இருக்கா அப்டி எல்லாம் தோன ஆரம்பிச்சுறு நமக்கே ஆனா தங்கச்சி எல்லா அழுவாங்க புள்ளைய பெக்க சொன்னா என்னத்த பெத்து வச்சிருக்கே இங்க பாரு என்னய எப்டி ராவடி பண்றா என்னாலல்லா உம் புள்ளய பாத்துக்க முடியாது நீ கூட்டிட்டு போ மொதல்ல ஃப்ர்ஸ்ட்டு அப்டின்னு சொல்லுவா அந்த எல்லா மக்களு அந்த மியூசிக் போட்டா யார் என்ன பண்றாங்க யார் என்ன பேசுறாங்க அதெல்லா அவளுக்கு காது குடுத்துக் கேளுங்க அது மியூஸ் மியூசிக் மியூசிக் மியூசிக் எப்ப பாரு அது மட்டு தா அவ மைண்ட்ல
அ சன் சிங்கர்ல சேத்து விட்டரால்லா நல்ல பாடினா
அப்டி கூடவே நென நெனைச்சே அவ என்ன சொல்றது அ இங்க நம்ம ஊர்ல இருந்து அவளை கூட்டிட்டு அங்கங்க போய் திரிஞ்சுட்டு இருக் துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்க நம்ம வேலையு பாதிக் கு ஆ அதனால எனக்கு சரி அவ என்ன சும்மா பாடிட்டு இருக்கா அவள போய் நம்ம ராவடி பண்றதானுட்டு விட்டறது நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் வருட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக் க்கு எனக்கு அது மேலதா இன்ட்ரெஸ்ட் அது எனக்கு போய் ஆகுனுன்னு சொன்னா அப்ப அந்த டைம் கூட்டிட்டு போய்கலா அப்டின்னு சொல்லிட்டு அது டேன் ஸ் பாட்டு அந்த மாரி எதுனாலு வரு அதுக்கு ஆ ஆமா ஆமா டேன்ஸ் நாதா சொன்னனுங்களா அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஆர்வோ டேன்ஸ் ஆடி ம் ஆ அந்த மாரி அ அவங்க ஊர்ல இருக்கவங்கலா வந்து தூக்கி அவள கொஞ்சறளவுக்கு அ டான்ஸ் ஆடிட்டா நாங்களே எதிர்பார்க்கல எக்ஸ்ப்ரெஷன்னு அந்த டான்ஸு அதெல்லா கேக்கும் போது என்னடா இது இவள இவ்ளோ இவ்ளோ அழகா ஆடுறா இவ்ளோ டேலண்டட் உள்ள வச்சிருக்காளன்ற அளவுக்கு ஆமா அவங்க அப்பல்லா அவங்க அப்பா ஆ எந்த புரோகிரம் வச்சாலு வெளியே வர மாட்டாங்க ம் வெளியே வந்து பாக்கவே மாட் டாங்க அவங்க பொண்ணு ஏதாவது போட்டியில கலந்துக்கிறான்னா மட்டு வந்து எட்டிப் பாப்பாரு அவ நல்லா விளையாடுறலா இல்லையா
ஸ்கூல்ல எல்லா இருந்தா டான்ஸ் எல்லா ஆடறாங்களா
ஆ ஸ்கூல்ல கூடவு இந்த பொங்கல் டைம்லல்லா இந்த கிராமத்து பாட் டுக்கு அந்த மாரி எல்லா ஆட வெப்பாங்க ம் அப்போ ஆடுவா அப்ப ஆடுவாங்க அதெல்லா கேட்டுட்டு பாத்துட்டு சந்தோஷப்படுவோ பட்டு தா இருப்போ போவோங்க நாங்க போயி அவ ஆடுறதெல்லா பாத்தோ
பிளீஸ்
இங்கையே நல்லா ஆடுவா அது என்னவோ அந்த ஒரு சில குழந்தைங்களுக்கு மட் டுந்தா அந்த பாட்டுல டேன்ஸ்ல அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்பவே என்னென்ன பாட்டு பாடுற தெரியுமாங்க நமக்கு தெரியாத பாட்டு எல்லா அவ பாடுவா எங்க இருந்து கத்துக்குற எங்கதா பாட்டு கேக்குற அப்டின்ல்லா நா சொல்லி கேப்பே
ம்
அந்த அளவுக்கு அந்த பாட்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் பழைய பாட்டா இருக்குங்க நம்ம நைன்டீஸ்ல இருக்க பாட்டு எயிட்டிஸ்ல இருக்க பாட்டு அந்த மாதிரெல்லா இருக்குங்க
நம்பளுக்கே தெரியாமே இருக்கு அது பாட்டு எல்லா தெரிஞ்சிரு
அப்புற லிரிக்ஸ் நமக்கு அதுல என்ன பேசுறான்ப்பா அதுல என்ன எழுதிருக்கு இந்த பாட்டு தமிழ் தானா இங்கிலீஷ் தானான்னு நம யோசிச்சுட்டு உக்காந்துருக்கதுக்குள்ள அத மனப்பாடம் பண்ணி அத பாட ஆரம்பிச்சுருவா பாருங்க நானு ஆச் சரியமா பாப்பே என்னடா இவ எப்டி இந்த வார்த்தையெல்லா இவ கத்துக்குறா இப்ப கூட நெறைய பாட்டுக்கு எனக்குவ் அ சும்மா ஒரு ரெண்டு லைன் பாடுவே மூனாவது லைன் மறந்து போயுடு
ஆமா
ஆ ஆனா அவ அதெல்லா எப்டி ஞாபகோ வச்சிருக்கா என்ன பண்றா எப்பா ஒன்னுமே தெரியாது படிக்கிறியான்னு கேட்டா படிக்க மாட்டே எனக்கு யா நா ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிட்டே திரும்ப திரும்பலா என்னால படிக்க முடியாதுன்லா சொல்லிருக்கா அ எக்ஸாம் டைம் ல ஒரு வாட்டி கூட புக் எடுத்து படிச்சது இல்லைங்க அவே ம் அப்டி சொல்லுவா நா ஏ படிக்கணு நான்ல்லா ஸ்கூல்லயே படிச்சுட்டனே வீட்ல வேற ஏ என்ன படிக்க சொல்ற நால்லா படிக்க மாட்டே ஆ நா எ நா நா மார்க் எடுக்கலனா தான நீ என்ன கேக்கணு அப்டி எல்லா பேசுவா
ஆ நல்லா படிப்பாங்களா ஆனா
ஆ படிச்சிறா நா மேக்சிமம் போமாட்டே அவங்க அப்பாவு அவளு ஒரே ஸ்கூலுக்கு போறாங்களா அதனால அவங்க அப்பாவே எல்லாத்தையு பாத்துக்குவாரு ஆமா அதனால நா என்ன பண்ணுவே சரி ஆ ஆ விட்ருவே அவங்க அப்பாவ மட்டு கேட்டுக்குவே அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு நல்லாதா படிக்கிறா அப்டின்ல்லா வந்து சொல்லுவாரு இருந்தாலு கடசியா அந்த ஸ்கூல்லா முடிச்சு அந்த எல்லா நோட் புக்ஸூ எல்லா குடுத் த்தனுப்பு வாங்கள்ல அப்பதா அவங்க ப்ராகரஸ் ரிப்போர்டே குடுத்தனுப்புவாங்க அ அப்ப வந்து அவங்க ப்ராகரஸ் ரிப்போட்ட வந்து பாத்துரு இல்லன்னா அந்த மீட்டிங் வச்சு அவங்க அப் பாவே முடிச்சுருவாரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு அவங்க அப்பாவே முடிச்சு வுட்ருவாரு என்னைய கூட்டே போமாட்டாங்க அதுவு அவ சொல்லிருவாளே நீ எல்லா வரவே கூடாது ம் நீ வந்தா என்ன போட்டு குடுத்துருவ வராத அப்புலா சொல்லுவா
ஆமா அம்மாங்கல்லா அப்டிதான செய்றாங்க
அ தெளிவா சொல்டுவா ம் வரக்கூடாது நீ வந்தேனா நா இந்த பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கே நா நா வர மாட்டே அப்டின்ல்லா சொல்லுவா அவங்க வேற ஸ்கூல் டேஸ்ல வைக்காம லீவ் நாள்ல தா வப்பாங்கே
அ அ
ம் அதனால அவ மேக்சிமம் என்ன பண்ணுவா அவங்க அப்பா கூட்டுன்னு கெளமினே இருந்துருவா நா வரேன் ரெடி ஆகுறதுக்குள்ள வுட்டு அப்பா டடி டடி வுட்டுட் போயிலா டாடி அப்டின் சொல்ட் டு கெளம்பிருவா இதே வேல அவளுக்கு சேரீங்க தோழி உங்க கூட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷோ அ மீண்டு நம்ப வேற ஒரு தலைப்புட பேசலா ரொம்ப நன்றி தோழி
ஆ செரிங்
ம்